ஆ கால ஏதா இதா ஆயிடுச்சு புரோ கட் ஆய்டுச்சு ப்ரோ
அய்யயோ கால நா அட்ட மன்னனா இப்டி இல்லையே
அல்ல நீ அட்டணே பண்ணல ஏதோ வந்துச்சி இந்த கால கஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் கண்டியூ டு நெக்ஸ்ட் டாஸ்க் அப்டின்
அய்யயோ இப்ப அந்த கால இப்ப நம்ம இதாவதா
அது என்னன்னு தெரியல ப்ரோ எனக்கு கரெக்டா
ஆ இப்ப நீங்க உ ஒங்களுக்கு எத்தன கால் இருக்கு
அல்ல இல்ல அது அதுக்கு அது இது ஆகல இது கனெக்ட் ஆகல அந்த அதுக்கு ஆட் ஆகல இதுலதா இருக்கு
ஆ அததா கேக்குறே ஆட் ஆவுது அட்டன் பண்ணி கட்டான தா கணக்கு
அதா அதா அட்டனே பண்ல்லேல அதனால ஆகலைன்னு நெனக்குறே
உம் ஓகே ப்ரோ அப்பறோம் ப்ரோ இதுதா ப்ரோ ஸ்கூலு இது பசங்க அப்டிதா போது
இப்ப அதெல்லா கேப்பேனா அத அத நெனச்ச கமி்மெண்ட நெனச்சாலே கல்யாண லைப் போறதுக்கே பயமா இருக்கு ப்ரோ
கண்டிப்பா
கொஞ்சோ வேகமா போயிட்டு இப்ப இப்பதா முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒர்க்குக்கு வந்துருக்கோ ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்பதா டுவண்டி வோர் டுவண்டி ஃபை ஆகுதுனா சரி இன்னு ஒரு ரெண்டு வருஷோ போகட்டு டுவண்டி செவன் டுவண்டி ஏய்ட்ல டுவெண்டி செவன் லாஸ்ட்ல பண்லா அப்டின் தா தோனுதே வர வர வேகமா கல்யாணம் பண்றோனு மைண்ட் செட்டே வரமாட்டி ஏன்னா சுத்தி உள்ளவங்க நம்மள பாக்கும்போது நம்ம அண்ணனுக்கோ நம்ம தம்பிக்கோ நல்லா ஜாலியா சுத்தி திரிஞ்சிருப்பா நீயி கல்யாண ஆனதக்கப்பறோ பாத்தா ஆளே வித்தியாசமா மாறிறாங்க அதுக்கு அதுக்காக அப்டியே ரொம்ப சுத்தி ஆரம்பிச்சுறாங்க அப்டியே மாறிருறாங்களா அத பாக்கும்போது ஆக நம்மல்லா மாட்டிற்றக்கூடாதுடா அதுக்குள்ள வேகமா போய் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருது கஷ்டந்தா ஃபேமில லைப்லா இப்ப நம்மளா நெனச்சு பாக்கும்போது இப்ப நம்ம சொல்றோ ஆனா நம்ம அம்மா அப்பா நம்ம காலத்ல அப்டி எப்டிதா பாத்திருப்பாங்க மொ மொத்த பேரையு கட்டி புடுச்சு அப்டின்னு
இழுத்து பிடிச்சு பாத்துருக்காங்க படிக்க வச்சிருக்காங்கல்ல அத நெனக்குறப்ப பரவா அப்பலா எப்டித்தா பாத்தாரோ எங்க அப்பால அப்டின்ற மாரி எல்லாரு பண்ணப்போம்ல நம்ம
உண்மதா இப்ப இப்ப இப்ப அதுக்கப்பறோ இப்பதா நம்மளுக்கு புரியுது இந்த கததா ஆனா அப்ப உள்ள இதெல்லா ரொம்ப கம்மி தா எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லா எனக்கு கவுர்மெண்ட் ஸ்கூ பீஸே முன்னூத்தம்பது ரூபா தா வருஷ பீஸே அதுவே கட்ட முடியாது அதுவே ரொம்ப எங்க அம்மா கஷ்டப்பட்டு தா கட்டுவாங்க எங்க அம்மா கடைசி நேரத்ல அப்டி இப்டின் பெரட்டி அந்த முன்னூத்தம்பது ரூபா ரெடி பண்றது ஏனா எனக்கு நல்லா தெரியு அப்ப முன்னுத்தம்ப ரூபான்றது நா சிக்ஸ்தோ செவன்த்தோ படிக்கும் போது நெனக்குறே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்சே அந்த பீஸ் கட்டுறதுக்கு எங்கம்மா கஷ் கஷ்டப்பட்டு தா கட்டுவாங்க அப்ப முன்னத்தம்பது ரூபான்றது ரொம்ப பெரிய காசுல
பெரிய காசில்ல ப்ரோ முன்னத்தம்பது ரூபானா பெரிய காசு ப்ரோ அந்த காலத்ல
ஆமா
அதா அதா அதனால கமிட்மெண்டுக்குள்ள போணுனு நெனச்சாலே கஷ்டதா ப்ரோ ஆ போவோ கொஞ்ச நாளைக்கு சிங்கிள இருக்கிற வரைக்கு பேச்சலரா சுத்துவோ கொஞ்சோ ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவோ கமிட்மெண்டடுகுள்ள போறக் முன்னாடி அப்டின்ற மைண்ட செட் வந்துச்சி
ம் ம் ம் அப்புறோ ப்ரோ
அப்புறோ என்ன வெளில்லா போறதா ப்ரோ இப்ப அம்ம டூர்ல்லா போவீன்னா எப்டி மந்த்லி இந்த மாரி போவீங்களா எப் இப்டி எதா வெளிய எதாது
இப்ப கல்யாண ஆச்ச அதுக்கப்புறோ டூர் எல்லாத்தியுமே கட்டப்பண்ட ப்ரோ
இல்ல ஃப் ஃபேமிலியா எங்கயு வெளியெல்லா போறது இல்லையா வெளிய டூர் மாரி இந்த ம் ம்
த்தா ஊருக்கு போய் ட்டு நாங்க எல்லாமே எல்லா அப்டி இப்டின்னு சுத்தி குற்றாலோ கிற்றலோ எல்லா சுத்திட்டு வந்தாங்க ஆமா மந்த்லியா இல்ல அது அதா வருஷ லீவு வந்த எனுவல் டே இப்ப இந்த வருஷ லீவு உறாங்க இல்ல ஸ்கூல் லீவு அப்ப அதுவல அதுக்கு போவாங்க மத்தபடி நாங்க போனா என்ன பீச்சுக்கு போவோ இந்த மாதிரி இப்ப ம மாலு கீழு இப்பி சுத்துவோ
அ அது சென்னைக்குள்ளே இல்லாம நாங்க கேக்குறது இந்த சும்மா தும்மா தூரமா கொடைக்கானலு ஊட்டி இந்த மாரி போறிங்கள அந்த மாரி
அது இன்னு போல ப்ரோ பசங்க கொஞ்சோ தெளிவாட்டு சின்ன புள்ளையாருகரல்லா கூட்டு போய் இதாயிடக் கூடாது கொஞ்சோ வெவரோ தெரிஞ்சி போனா அவளுகளு என்ஜாய் பண்ணுவாலுகல்ல நம்ம கொழந்தைங்கள கூட்டு போய் அதுக்கப்புறோ அந்த குளுருல நம்ம கஷ்டப்படற மாரி ஆயிரு
கஷ்டப்பற மாரி ஆயிரக் கூடாது அத நா போவுட்டு போனா நல்லா இருக் க்குனு அவ்ளோதா போய்ட்டு அங்க போய் பிரச்சனைல மாட்டிகிட்டாது
இப்ப அவளுக ஓரளவு அம்மா தெளிஞ்சி தெளிவா இருந்தாலுங்கன்னா கொஞ்ச நம்ம எல்லாமே இது பண்ணி கொஞ்ச நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு கொஞ்ச சுத்தலா அதனாலதா பிளான் பண்ணி வச்சிருக்கோ போனு ப்ரோ
சூப்பர் சூப்பர் பாப்போ ப்ரோ அரேஞ் மேரேஜ்டா உங்களுக்கு சேரி சேரி ப்ரோ சேரி ப்ரோ
லவ்ல்லா பண்ண அதல்லா வீட்ல ஒத்துக்கல எங்க அம்மா
ஆ அது எல்லா வீட்லியு இருக்கறதானே அதுல்லாங் இப்பல்லா எங்க ப்ரோ பண்ற லவ்ல தொண்ணூறுல நூத்துல பத்து பெர்சன்ட் மட்டுதா லவ் பண்ணாங் லவ்
ப்ரோ இப்பெல்லா இப்பல்லா கல்யாணோ பண்ணிறாய்ங் ப்ரோ தெளிவா அப்பெல்லா எப்டி தெரியுமா வீட்டுக்கே போய் ட்டு ப்ரோ சொல்றதுக்கு எங்க அம்மாக்த் அக்காட்ட சொல்லுவ எங்க அக்காட்ட சொல்லுவ எங்க அப் எங்க அக்கா என்ன இப்பி பயமுறுத்திவிட்ரு அம்மாக்குல்லா தெரிஞ்சினா உன்ன கொன்ருண்டா டே நம்ம குடும்பத்துக்குல்லா இதுல்லா செட் ஆவதுடா அப்பிடின் எங்க அக்கா எனக்கு பயங்கரமா பில்டப் குடுத்து என இது பண்ணிவுட்டுருச்சி இப்ப என்னமா சொல்ற இப்ப நா கல்யாண பண்ணி மே அவங்களுக்குள்ள கொஞ்ச அப்டியே நா தனியா இருக்கல்ல மிஸ் அன்டஸ்டிங் ஆயிச்சி இப்ப அவங்க என்ட சொல்றாங்கன்னா நீ அழகா லவ் மேரேஜே பண்ணிருக்லாடா அப்டின்ட்டு எங் அக்கா சொல்லிச்சி ஒன்னாலதா எல்லாமே நீ ஓவரா இதுதா நா அம்மாக்கு பயந்து பயந்துதா அந்த பொண்ணையவுட்டே
இப்ப அப்பிடி சொல்லுவாய்ங்க ஒரு வேல அந்த பொண்ண பண்ணிருந்தீங்கன்னு வச்சிங்க அப்போ அக வீட் ட்ல பாத்த பொண்ண பாத்ந்தா அப்டி இருக்குமா அப்டின்னு வாயிங்க அதெல்லா நம்பவே முடியாது ப்ரோ
நீங்க பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிதானா நீங்களே
அதா அதா அதா அத அப்பிடின் அப்பிடி நம்ம வீட்ல க்க பாத்து கல்யாணம் பண்ணி வக்கிற கூட இந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கு நீங்க பாத்து கல்யாணம் பண்ணிவச்சி தான நீங்களே பேசுங்கன்னு சொல்லிலா
கண்டிப்பா
இப்ப லவ் மேரேஜ் வச்சிகங்க நீனா கட்டிட்டு வந்த நீ பாட்டு கட்டிட்டலு எங்கள்ட் லா சொல்லாத எது அப்டின்னு வாங்கே
ஆமா ஆமா
அது அது என்னமோ நெஸந்தா ப்ரோ எங்க இப்பெல்லா பண்றாங்க ப்ரோ பண்ணிட்டு எல்லாரு எங்க ப்ரோ இப்பியுமே பெருசா ஒரு பத்து ப்ரஷன் தா ப்ரோ சேர்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கு எ சர்க்கிள்ளயே நெறையப் அமெரிக்கா ப்ரென்ஸ்ல்லா ஆறு வருஷோ ஏழு வருஷோ லவ் பன்னவங்களே பாத்தா தீடிர்னு பிரிஞ்சி வேற ஒருத்த ரோட க ஏதோ தீடீர்னு பிரிஞ்சிருங்காங்க அதுக் கடுத்து பாதா கல்யாணோ அந்த பொண்ணு கல்யாணோ அந்த பைய கல்யணமுனு பத்திரிக்க குடு றாய்ங்க என்னடா ஆச்சின் கேட்டா அத அவள தான்ண்ட முடிஞ்சிருச்சுடா பேசுறரதில்லன்றாய்ங்க என்னடா சொல்றீங்க காலேஜ்ல இருந்து ஒன்னா சுத்திட்டு திரிஞ்சிங்க திடீர்னு பாத்தா இப்டி ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்ற மாரிதா இருக் எங்க யாரு இப்பெல்லா எங்க அப்புலா சேர்றது ஏதாவ்து ஒரு பத்து ப்ரசன்ட்டு எப்டியோ நெறைய ஒத்து போகணு எல்லாமே வீட்டு சைடு ரெண்டு வீட்டு சைடு ஒத்து போய் பையனு கொஞ்சோ இதா இருக்கணு அப்டி இருந்தா மட்டுதா பேர் என்ன
கண்டிப்பா ப்ரோ
இல்லேன்னா அதெல்லா ஏதா ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிறுவாங்கே
ஆமா
இப்போல்லா டைம் பாஸ் ஆய்ட்டாங்கே லவ் பண்றதே டைம் பாஸ் ஆகிட்டேங்க
ஆமா இப்பல்லா எப்புடினா அவ்ளேவு தா ஓ ஒருத்தா ஒருத்தி கூட எல்லா இருக்குறதில்ல அவ அவ ஒன்னு ரெண்டு இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு தா இருக்காங்கே
ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தனோட பேசிட் இருக்காங்கே காலேஜி படிக்கும்போது ஒருத் அந்த அந்த பீரியட் ஆப் டைம்ல ஒருத்தர் நமளுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாரி பேசிட்டு இருக்காங்கப்பலா லவ்வுனு யாரு சீரிஸா இருக்கா
யாரு கெடயாது இப்பெல்லா உண்மையான லவ் னா ஒன்னு கெடயாது
அதா அதா எனக்கெலா தெரிஞ்சவ்க ஒர்த் சோகே தெரிஞ்சவங்களா எனக்காதா ஒருத்தரு சோ எ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணோட அப்பா அதாவ்து அவுங்க லவ் ஸ் ஸ்டோரி கேக்கும் போது நல்லா இருந்ச்சி என்னடா இந்த காலத்துல இப்டி ஒரு மனுஷ இருக்காரா அப்டினு எப்டினா அதா அவ வந்து லவ் லவ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அந்த பொண்ணு அந்த அந்த ஆ அவ்ங்க அந்த பொண்ணோட அம்மாவு அந்த இப்ப அவ்ங்க அந்த அவரு ரெண்டுபேரு சாட்டிங்லஸ லவ் பண்ணிருப்பாங்க போல அவ்க வீட்டுல ஒத்துக்கல அந்த பொண்ணுகு கல்யாணம் பண்ணி வச்சுடாங்க கல்யாணம் பண்ணி வச் ட்டு அவ அந்த அந்தாள் கல்யாணம் பண்ணிக்கல லவ் பண்ணவரு பாவோ இவ்ங்களுக்கு ரெண்டு இப்போ ரெண்டு கொழந்த பொறந்துருச்சி ஆ ரெண்டில்ல ஒரு கொழந்த ஒரு கொழந்த பொறந்ததுக்கு அப்றோ பையர் ஆக்சிடென்ட்ல அவனுக்கு ஃபேஸ்லா இத ஆயிடிச்சி ப்ரோ
அய்யோ ஆ
கலியாணம் பன்னவரு விட்டுட்டு போய்ட்டாரு
அய்யயோ ஆ
ஆனா அந்த லவ் பண்ணவரு ஆ யாரையுமே கல்யாணம் பண்ணாம தா இருந்தாரு அப்புறோ அதுக்கடுத்து அவரு ரெண்டு பேரு பேசி அவ்ங்களுக்கு அவ்ங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரு கல்யாணம் பண்ணி இப்ப அவ்ங்களுக்கு இன்னொரு கொழந்த பெறந்து ரெண்டாவ்து கொழந்த இருக்கு இப்ப பாக்கும்போது ஒருத்தரு வந்து கல்யண பண்ணவரு ஒரு பேஸுக்கா விட்டு போய்ட்டாரு ஆனா அந்தாலு பரவாயில்லேல கல்யாணம் பண்ணவே ஒருத்தரோட கொழந்த பெத் இதுடாங்க பேஸ் இல்லப்ப அது எதுமே எதிர்பாக்கலிலே அவ கூட இருந்தா போது நினச் ச்சு மறுபடியு கல்யாணம் பண்ணி ஒரு கொழந்த பெத்து சந்தோஷமா இருக்காங்க நினக்கும் போது அதா
அதெல்லா பாக்கம் போது நம்மளுக்கே ஒரு மாரி என்னடா அப்டின்டு ஒரு மாரி இருந்தா இருக்கு இப்டில்லாமா இருப்பாங்க அப்டின்ற மாரி இருக்கு
கேக்கும் போது எனக்கு அப்டி ஒரு மாரி இருக்கு பரவால்ல இன்ஸ்பரிங்கா இருக்கு அப்டி ஒரு ஆள் இருக்காங்களா அப்டின்னு கூட கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்தி ஒரு புள்ளா பெத்தவே ஆ ஃபேஸுக்காக ஓடி போயிட்டா ஆனா அவரு பாருங்களே
அவ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதலா அது வேற லேவல் ப்ரோ
அதா அதா அதா எப்டியும் இருக்கே
தத்தா நெறய
ஆ ஏதாவது கொஞ்ச கொஞ்ச பேர் அங்கங்க இருக்காங்க ப்ரோ இந்த மாரி இருக்காங்க அதுக்கு செல பேர் அப்டியே டைம் பாஸுக்கு பண்ணிட்டு போறது அது பையனா இருக்கட்டு பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பக்கமே அப்டி இருக்கு இருக்காங்கே டைம் பாஸ்க்கு
செரி பசங்களோட பொண்ணுங்க தா ப்ரோ ரொம்ப மோசம் ஏன்னா என்னோட சொல்ற பசங்கல்லாம் பரவால்ல எதோ அப்டி அப்டின்ட்டு ஒரு உண்மைய லைட்டா ஏதாவுது ஒரு பொண்ண லவ் இருந்தேன் ஆமா பொண்ணுங்க எப்டின்னா அது வேற லெவலு இங்கயு பேசுதுங்க அங்கயு பேசுதுங்க
பொண்ணுங்க ஈஸியா மூவாயிறாங்க ப்ரோ பொண்ணுங்க மனசு வந்து டக்குன்னு மாறிடுன்னு சொல்லுவாங்களா அது உண்ம
ஆமா
பசங்க அப்டி கெடையாது ஒரு இதுல இறங்கிட்டாங்கேனா சும்மா டைம் பாஸுங்கே அவங்கே பண்ணிருந்தாலும் அது வேற ஒருத்தர் போம்போது அவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு அவங்கள அது அபெக்ட் பண்ணிடும் பொண்ணுங்க ரொம்ப சீரிஸா பண்ணிருந்தாலும் டக்குனு ஒரு மாசத்துல அடுத்தவே கூட போய் மாறிறாங்க அது எப்டினே புரியமாட்டிது என் ப்ரெண்டுக்குல்லாம் நடந்தது அப்டியே எனக்குல்லாம் அவங்க பேசுற தா ப்ரோ அந்த பொண்ணு பேசுனதலா பாத்தினா நான் இருக்கவே மாட்டேன் செத்து பேயிருவே கூட பேசின பொண்ணு ஒரு ரெண்டு மாசம் பரோ வேற ஒருத்தோட பேசிட்டு இருக்கு
ஐய்ய்யோ
இவன் இன்னும் புலம்பிட்டு இருக்கா
அததான் நம்ம அதுல இருந்து நீங்க வரமாட்டாங்க அது உள்ளுகுள்ளயே வச்சுட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி
செல டைம்ல டைம்பாசுக்கு பேசினா கூட அந்த பொண்ணு போனாலே அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டேது டக்குனு அபக்ட் ஆயறாங்கனா பொண்ணுங்க அப்டி ஈஸி யா மைண்ட் மாறிறாங்க
மாத்திக்கிறதுங்க அதுங்க
அதான் அதான் அதான் அப்டி ஆயி போச்சு இப்பல்லாம் காலம்
ம்
இந்த அரேஞ் மேரேஜு பண்ணிட்டு போயிற வேண்டிதா பேசாம லவ் மேரேஜ் பண்ணாலும் பிரச்சனைதான் அரேஞ் மேரேஜ் பண்ணாலும் பிரச்ச சன தான் எந்த ஒரு மேரேஜ் பண்ணாலே பிரச்சனைதான் அரேஞ்ச் மேரேஜ்னா வீட்ல சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி நீ தானே கட்டி வச்சு அதான் அதான் மேறேஜ் பண்ணாலே சம்பவம் தான் இந்தான் இப்ப பாருங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்னு போதுல
இல்ல ப்ரோ ஏதாவது மேரேஜ் பண்ணா ஏதாவது ஒரு இஷ்யு ஏதாவது ஒரு பிரச்சனை டெய்லி அப்டின்னா நானாலாம் வீட்டுக்கு டெய்லி போம் போது வீட்ல அதாவது அம்மாட்டு எ அம்மா விட்ட ஒரு போன் வரும் எ ஓய்ஃப்ட்ட இருந்து போன் வரும் ஐய்யய்யோ என்னாட பண்றது நீ வீட்டுக்கு போல இப்டியே ஓடிலப்பா கல்யாணம் ஆன புதுசுல அவங்க போன் பண்ணிந்த ரெண்டு சைடுமே போன் வரும் நான் ரெண்டு பேரு கிட்டயும் இவங்களிட்டையும் சொல்ல மாட்டேன் என் ஒய்ஃப்பு கிட்டே எங்க அம்மா திட்றத சொல்ல மாட்ட நடுவுல ரெண்டு சைட் தலையாட்டிட்டே நம்ம ஒரு சைட் நிப்போ பாருங்க என்னடா வாழ்கை இது ஏன்டா கல்யாணோ பண்ணோ
அதா அவங்களையு நீ சொல்ல முடியாது இவங்களையு சொல்ல முடியாது ரெண்டு பக்கோ மேனேஜ் பண்ணி நாலா எங்க அண்ண பாக முன்னெல்லா ஜாலியா சுத்திட்டு திரியுவா இப்பல்லா பாத்தா அவ நெலமைய பாத்த அப்டியே ஆளுவோ ஓ என்னடா இப்பிடி மாறிட்டே அப்படின்ற மாரிதா இருக்கு கல்யாணோ ஆயிட்டா அந்த கல்யாணோ லைஃப்குள்ள போயிட்டாலே ஆளு வித்தியசமா மாறிடுறாங்க ப்ரோ ஃபுல்லா
நம்ம வாழ்க்கையே ஒரு
ஆமா மாறிதா ஆகணு நம்மளுக் இக்கனோரு நம்மள நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு நம்மளுக்கு ஒரு கொழந்த வந்துருச்சு அதுக்காக போடணுன்னு அப்படின்னு ஆரம்மிச்சுறம்ள
ஆமா
நம்மளே மாறிடுவோ வேற வழி இல்ல அதுதா ரியாலிட்டி ஏன்னாப்பா நம்மளுக்கு ஒரு கொழந்தருக்கு நம்மளுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு அவுங்கள பாக்கனு நம்மள நம்பிதா இருக்கு நாளைக்கி நம்மளனால இப்பிடி ஆயிடக் கூடதுன் தோன ஆரம்மிச்சுரு
கண்டிப்பா ப்ரோ
ம் சேரி ப்ரோ அடுத்த கால்ல பேசலா நா போயி சாப்பர்றே ப்ரோ சாப்ட்டு வரே நீங்க ஃப்ரியாருந்தா அப்றோவாட்டி பேசலா அ நா மெசேஜ் பண்ணே ஃப்ரியாருந்தா சொல்லுங்க பேசலா ஓகே ப்ரோ
ம் ஓகே ப்ரோ